ஹலோ
ஆ உங்க மெஹேந்தி அழகா இருக்கு
கா நா இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கு போதா போட்டே
நல்ல நேச்சுரல் டிசைனா அழகா இருக்கு
ம் ஹும் சும்மா போ கையில மெகந்தி இருந்துச்சு அப்ப போட்டே உனக் கோன் வேன் ஆர்கானிக்கோன்ஸு
நா கோனே அவ்வளவோ போடமாட்டே எனக்கு போட தெரியாது நா கொசல மசலா போடுவே வச்சிருக்கே வீட்ல இன்னு ஒரு பே இது இருக்கு இருக்கு அப்டியே
ஓ ஓகே ஓகே இல்ல எங்க ஆர்கானிக் ஒன்னு சேல் பண்ணி நா சேல் பண்ல அக்கா சேல் பண்றா அதா கேட்டே
ம்ஹ்ம் நா எப்பளாவது வாங்கணுனா உங்க கிட்ட கேக்குறே
ம் ஓகே ம் ம்
எந்த பங்ஷனு இல்ல சரிபோய் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நா கேக்குறே
ஹா இது நானே ஸ்கூல் படிக்கும்போது நறைய ஃபங்க்ஷன் இருந்துச்சு ஞாபகம் இருக்க நம்ம ஹாஃப்யர்லி எக்ஸாம் அப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷனப்பாப் அப்ப அவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு இருந்துச்சு இப்ப வீட்ல சும் சும்மாவே இருக்கு ஒரு ஃபங்கஷனு வரமாட் கிது
நா நறைய கல்யாண வீட்டுக்கு போய் தா இப்போ கொஞ்சோ ஃபங்க்ஷனா மாறி இருந்துச்சு ஆ அப்டிதா கொஞ்சோ வெயிட் கெயின் லா பண்ணே இப்போ ஒரு மூணு நாள்லயே கிட்டத்தட்ட நா ஒரு ரெண்டு கிலோக்குமேலே குறச்சிட்டே ஏன்னா சாப்பிடுறதே இல்ல பாத்துக்கோ வீட்டுல இன்னு சண்டெல்லா நம்ம தீரல பாத்துக்கோ அனால ரெண்டு கிலோ கொறச்சிட்டே
அப்போ உனால வெயிட் கரெக்டா கெயின் பண்ணவு முடியுது ஆ
மத்தியானோ மட்டு கஞ்சிதா இருக்கு ஏன்னா அப்டிதா இருந்துச்சு ரெண்டு நாள் நானு என் அக்காவுமே சேம் லைட்டா அதும் எனக்கு வந்து ரைஸ் அவ்ளோ நான் எடுத்துக்க மாட்டேன் உனக்கே தெரியும் லைட்டா அப்புடி போட் கேடு மட்டும் நறயா ஊத்தி அடிச்சு லைட்டா அப்டே சாப்ட்டுருவன்
ஓ ஓகே ஓகே பசிக்கலையா அப்போ ஒனக்கு
ஒரு வெறி இருந்தா நமக்கு பசிக்க கூட மாட்டு
ம் உ எனக்கு
அவுங்க சொன்னது வார்த்தை எல்லாம் மனசுக்குள்ள அப்டே போட்டு போட்டு போட்டு போட்டு போட் டு சாப்படவே இல்ல ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அசனம்னால கொஞ்சம் கோ மட்டன்னால கொஞ்சம் வெயிடிட் இதா ஆயிருக்கும் அதனால இப்ப மதியம் அதான் கால்ல சாப்பல லைட்டா தான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பல அவ்ளோதா இன்னிக்கு தூங்கிருவ அப்டே
எத்தன மணிக்கு தூங்குவ
மே வரமாட்டேக்குது எனக்கு மூணுல்லாம் ஆகுது நேத்து எல்லாம் ரெண்டு ஆயிடுச்சு தூக்கமே வரமாட்டேக்குது
எனக்கு நேத்து நான் தூங்கும் போது மணி நாலோ மூணோ இப்ப வேற எ எப்பிடினே தெரில நேத்து நைட்டு மூணு மணிக்கு தூங்கன காலைல பண்ணன்டு மணிக்கு எந்திரிச்சேன் ஐ மீன் மதியான பண்ணண்டு மணிக்கு எந்திரிச்சேன் அதுக்கப் அப்புறம் ஒரு அஞ்சாறு மணி இருக்கும் ஆ ஒரு ரெண்டு மூணு மணி இருக்கும் தூக்கம் வந்துருச்சு மறுபடியும் ஒரு மூணு மணி பக்கம் இருக் போ மூணு மணிக்கு அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தே சும்மா இந் இது து யூடியூப்ல வீடியோஸ் பாத்திருந்தேன் யூடியூப் வீடியோஸ் பாக்க பாக்க லைட்டா கண்ணல்லாம் சொருகி அப்டே தூங்கிட்ட அதுக்கப்புறம் நீ நீ எங்கிட் டு கரெட்டா கால் பண்ணல எனக்கு அப்பதான் நெனைக்கவே செஞ்சேன்
ஓ நீ உங்க நார்மல் காலுக்கு என்ன ஆச்சு ஏதோ நெட்ஒர்க் எடத்துல இருக்க இருக்க அப்டி சொல்லுது
அப்டியெல்லாம் ஒன்னு இல்ல பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு
ஓகே பேலன்ஸ் போச்ச ஓகே ஓகே இப்போ நீ வந்து நெட் ட்டுல தான் ஓடுது ஓ போன் இப்போ
ஆமா நெட்லதான் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிருக்கேன்
ம் ரி அப்புறம் ஓ அண்ணாலாம் எப்டி இருக்காங்க வேலைக்கு போயிட்டாங்களா இல்ல இங்கதான் இருக்காங்களா
இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க
அண்ணண்ணா எப்படி இருக்காங்க
என்னன்னா
ந்த இது உனக்கு ஃப்ரெண்டா அண்ணா
ஆ அவன் வந்துட்டு நேத்து இன்னிக்கு இன்னிக்கு மதியான தா ஊட்டி போயி்ட்டு வந்தான் ஒரு ஜாப் விஷ முக்கியமா ஐ மீன் அவன் ட்ரைவ் பண்றால்ல சோ அதுனால் லா அங்க ஒரு இது அதுக் வேண்டி போயிருந்தான் போயி விட்டு நேத் இன்னிக்கு மதியானம் தா வந்தான்
ம் தோ ஆ ஆரென்ன
ஏ நா ஒன்ட்ட நானு ஒரு ஃப்ரெண்டு் கூட ந பேசறதே இல்ல சண்ட ஆயி ஆறு மாசம் ஆச்சுன்னு சொன்னல்ல
ஆம்மா
சுத்தமா பேசறதே இல்ல ரொம்ப ஈகோ காட்டிட்டே அதுக்கப்புற பேசிட்டேன்டி நானு
நீயா பேசுனியா
நானாவே பேசுனே
ஆ எப்டி பேசனே
எனக்கு ஃபுல்லா ரீல்ஸ் அந்த மாதிரியே வந்துட்டு இருந்துச்சா ஈகோனால இது பண்ண கூடாது அப்டி இப்டின்னுட்டு வந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு அவனும் வந்துட்டு பேசு பேசுன்னு ரொம்ப பழி எடுத்துட்டே இருந்தாங்க சேரி சும்மா பேசலானு சொல்லி ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் போனா அது பழைய பிரச்சனைய இழுக்கல சும்மா யதார்த்தமா பேசுனோ அப்டியே பேசிட்டே இருந்தோம் அதுக்கப்புற தா அன்னிக்கூடி நீ கால் பண்ணப்ப என் ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கன்னு சொன்னல்ல
ஆம்மா
அவ வீட்டுலதா இருந்தே
ஓ ம் ம்
அவுங்க அம்மா சொல்லிட்டே இருந்தாங்களம்மா இது அவுங்க அம்மா என்கிட்ட பேசுவாங்க ஆன அவ என்கிட்ட பேசமாட்டாப்போ அவங்க அம்மா சென்னாங்களாம்மா அ இது எங்கிட்ட பேசு பேசுனு சொல்லிட்டே இருந்தாங்களாம்மா இவ தா ஏ நாங்க இரண்டு பேரும் பாத்துக்குறோம் நீ இதுல தலையிடாதம்மா அப்டினு சொல்லிகிட்டு இருந்துச்சு விடுங்க அண்ணா அப்றம் அவங்க அம்மாவும்
ஓம் ம்
அன்னிக்கு ஜாலியா போச்சு அவங்க அம்மாவும் இருந்து ரொம்ப பேசி கலாயிச்சிட்டு அப்டியே ஒரு ஃபன்ன போச்சு நல்லா இருந்துச்சு அன்னைக்கு இஸ் ஆ
நம்ம கிளாஸ்ல ரொம்ப ஹைட்டா
ஆமா ஆமா
டி அவன் இல்ல டி ல கூட அவ நேம் ஸ்டார்ட் ஆகும் டி டி
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
நம்ம எனக்கு நேத்து ஒரு ரீல் சென்ட் பண்ணியிருந்தா
ஆ
என்னன்னா ஒரு கார் ஓகே கார்ல வந்து மொத்தமா அந்த மொத்த மூணு இகுது கீழயிருக்குள்ள கீழ இருக்கும்ல க்ளெச்சு எல்லாத்தையு மூணுத்தையு கால் வச்சு அமுக்குற மாரி உடனே வந்து கார் எனக்கு புரியவே இல்ல அது என்னன்னே நா ரியாக்ட்லா பண்ணவே இல்ல
நா லைக் மட்டு அனுப்பிட்டு விட்டுருவே எனக்கு தெரிஞ்சு அவ என்ன தெரிமா பண்றா சென்ட்டூ ஆல் குடுத்தரா நெனைக்குறே ஒரு ரீல் பாத்
இல்ல டீ எனக்கு இதுக்கு இது இதுக்கு இதுக்குமுனாடி ரீல் அனுப்சா நா ரெஸ்பாண் பண்ல இது கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் மன்த்தாயிச்சு திருப்பி ஒண் அம்ச்சிருக்கா அப்போ ஆள்ளாம் போட்டான்னா எல்லாரீலுமே எனக்கு வர்மே
அதுதா என்னன்னு தெரில நா நா
நம்ம கிளாஸ்ல இருக்குற பார்னி கொஞ் இதோ லூசுங்களாதா இருக்குதுங்க
அதுதா சரியான லூஸுங்களா இருக்குதுங்க
இன்னொருத்த ஹைட்டா ஒருத்தர் இருப்பான்ல பீல ஸ்டார்ட் ஆகும்ல ஆம்மய வந்து கொஞ்சோ குளறு பொறலாதா கொளறு பொருலா இருக்காது நம்மளை பெருமைப்படுத்துற மாரி ஒரு ரீல்ஸா அனுபுவா இப்போ புதுசா ஒரு படோ வந்திருக்கு தெரியுமா ஆ பொண்ணு வந்து போட்டு சடார் சடார்னு அடிப்பா எல்லாரையு
ஆ ஹா ஆமா ஆமா ஆமா ஆமா மா
ஆ அது படத்துக்கு பேர் கூட பீல ஸ்டார்ட் ஆகு சீ ல முடியு அந் த படத்தோட ரீல்லா கொஞ்சொ அண்ணா அனுப்புவாரு
ஓ அண்ணாவா சேரி சேரி அண்ணாவ இருக்க ஓ ஓகே ஓ கே ம்ஹும்
அப்புறோ
அதுக்கப்புறொ பேசுறதுல்லயா நீயி
மா அண்ணா ரொம்ப அவாய்ட் பண்ற அண்ணா ரொம்ப இது பண்ணாங்கல்ல அதுனால் நா‌ கொஞ்ச ஒ ஓவரா அவாய்ட் பண்ணே ரியாக்ட் மட்டு பண்ணுவே நா ரீல் ர அனுப்புறது கெடயாது இப்ப இன்னோர் அண்ணாவே அவாய்ட் பண்ணனு அவரு என்ன பண்றனு எனக்கு தெரில
பண்ணா நா சொன்ன மாரி பண்ணு ரெண்டு நாள் மெசேஜ் அனுப்பாத மூணாது நாள் அவுங்களுக்கே போர் அடுச்சுரு
நானன்னா எனக்கு நோட்ஸ்லயே பேசுறாரு
எந்தண்ணா
ஏ ல ஸ்டார்ட் ஆகுல்ல இந்தண்ணா
ஓகே ஓகே
ஓ ஸ்டோரி வைப்பாங்க ஒடனே நா பாத்தோனே டெலிட் பண்ணிருவாங்க அந்தண்ணா ஆமா ந நா ஆக் டிவா இருக்குறது எப்டி அந்த அண்ணாக்கு தெரியுன் தெர்ல நாள் ஆனா ஸ்டோரி வச்சொனொ ந லைக்லா பண்ணிருக்கே பண்ணோனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல டிலேட் பண்ணிருவாங்க அண்ணா
இதெல்லா நா நோட் பண்லயே ஆஹ
இந்த பக்கமே வர்றதில்லயோ எனக்கு தெரியிது வர்ற மாரியே இல்ல நீ
ஆமா நா வரவே மாட்டே எனக்கு ஏன் தெர்ல இந்த சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கதே வர வர புடிக்கவே மாட்டிகிது
எனக்குமே பிடிக்கல எனக் க்கு வெறுத்துருச்சு கொஞ்ச நாளா
போட்றதில்ல
எனக்கு நோட்ஸ் நா எப்பவுமே ஒ தெரியு நா நோட்ஸ் வெப்பே அது நா பஸ்ட்லே இருந்தே வெச்சுட்டுதா இருக்கே இது ஒரு ரீசன்லா நா ஆனா அவுங்க நெனச்சுக்குறாங்க மேபி கருப்பு கலர்ல வக்கிறனால அவுங்களுக்கு வக்கிறெனு அவுங்க நெனச்சுக்கிறாங்களொ எனக்கு ஒரு டவுட்டு
அதெல்லா இருக்கா நீ ஓவரா திங்க் பண்ற அவ்ளதா
நா வந்து எப்பவுமே பிளாக் கலர்ல தா வப்பே யார் என்ன பண்ணாலு பரவால்ல நா அப்டிதா வப்பே
ம்ஹும் நீங்க ஏ வக்கிறிங்கன் எங்ளுக்
எனக்கு அது ரொம்ப உனக்கு எல்லா தெரியு தெரியுறவுங்களுக்கு புரிய மாட்டேங்குது
ஆகா ஓகே ஓகே
யாரோட அப்புற நம்ம ரீல்ஸ் பாக்குற லைக் ரீல்ஸ் எல்லா பாக்குறாங்க பாத்துட்டு அத வேற அனுப்புறாங்க நம்ம என்ன பண்றோம்லா இவுங்க பாக்குறாங்க நமக்குள்ளேயே ஒரு சி சி டி வி கேமரா மாரி இருக்காங்க பண்றது சொல்லு
ஆக ஓகே ஓகே
இப்டிதா அன்னைக்கு ஒரு ரீல் நா வந்து லைக் பண்ணியிருந்தே அந்த ஒரு பாட்டு கூட இருக்குல அ கல் கண்ண பத்தி ஒரு பாட்டு சரியா அந்த பாட்டுக்கு நா லைக் பண்ணிருந்தே அப்போ யாரோட கண்ணுன்னு கேட்டு தா
ஓ
நா யாரோட கண்ணுன்னு உனக்கு தெரியு ஆனா அவுங்களுக்கு தெரியமாட்டுக்குது
இரு எங்க அம்மா கூப்புட்றாங்க நா உன்ன கூப்புட்ற